வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி என்ன சாப்ட்டீங்க
நா இன்னு எதுவு சாப்புட்லமா சாப்பாடு இனிமேல்தா செய்ணு அரிசிய ஊர போட்டு வச்சிருக்கே
காலைல டிஃபன் சாப்பிட்லீங்க
இல்ல காலைல டிஃபனே எங்களுக்கு காஃபி தா
ஏங்க அப்டி பண்ண கூடாதுங்க அப்டி இருந்தாதாங்க உடம்பே ரொம்ப கெட்டு போயிடு கால்ல டிஃபன் எதுனா எடுங்க இல்லன்னா கூழ்ன்னா காய்ச்சு குடிங்க காலைல இட்லி தோசை இல்லன்னா கூட வெறு கேழ்வரகு மாவு மட்டு நல்ல கரைச்சிட்டு தண்ணில அத ஊத்திட்டு கொழ கொழ கொழனு போனோன சக்கர போட்டு கூட சாப்பிடுங்க தேங்கா பால் கலந்து சாப்டுங்க தேங்கா துருவி போடுங்க இதுல நாட்டு சக்கர போட்டு சாப்டுங்க அந்த மாரி சாப்பிட்டுக்கங்க ஈசிதானே
ஈசிதாங்க அதுவு எனக்கு அத மாவுல எல்லா செய்யறது நெஞ்சு கரிச்சல் வந்துருதா அத் அதனால அத நா சாப்பறதில்ல
அப்டிங்ளா ஆஹ்ஹா ஹா
ப்பாங்க வேணுனா அது சத்து மாவு வச்சுருக்க. அதுவு கரச்சு குடுத்தா குடிச்சிடுவாங்க ஆனா யாரு எதும் கேக்கல டிஃபன் செஞ்சாலே சாப்ட மாட்டேன்றாங்க, பசி எடுத்து எதனா கேட்டா கரச்சி குடுத்ருவ.
அப்டிங்ளா செரி செரி செரி செரி
நீங்க
நானா இட்லி அஹ் சாம்பார் வடஷ் செஞ்சங்க இன்னைகுதா ரொம்ப நாள் கழிச்சு வட கேட்டாங்க பசங்க அதனால இன்னைக்கி வட செஞ்சுட்ட நைட்டு ஒரு அஞ்சு மணிக்கு போல தூ க்க வரல சரிப நீ எழுந்துவ பஃங்ஷன்ல பாத்துட்ருந்த சரி செல்லு பாக் டைம் எதுனா பாக்லான்ட்டு கொஞ்சோ பத் பச்சப்பயிரு ஊற வச்சிட்ட அது மொள கட்றத் துகு சாப்பறதுக்கு அப்டியே சாப்பறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்காக யாப்பு என்ன கொஞ்ச உளு த்தம் பருப்பு ஒரு ரெண்டு க்ளாஸ் ஊற வச்ட செரி ஒரு எட்டு மணிப் போல அரச்சுட்டு ஒரு நாலு வெங்காயோ அர ச்சு போட்டு ரெண்டு பச்ச மிளகா பிச்சு போட்டு நாலு கரு போல போட்டு நாலு மொளகு கொட்ட போட்டுட்டு கொஞ்ச உப்பு போட்டுட்டு கொஞ்ச சோடாமா போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிடுவ பண்ணங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி இட்லி சட்னி செஞ்சு வச்சிட் இருந்தேன் சாம்பார் கொஞ்ச மா பாசிபயறு சாம்பார் மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இது செஞ்சேன் உம் கரெக்டா பன்னெண்டு வடை வந்துச்சுங்க பெருசா பெருசாவே ஒரு ரெண்டே கிளாஸ்ல வந்து பன்னெண்டு வடை நல்ல தாராளமா வந்துச்ச அதே நம்ம கடையில ஒரு வட பத்து ரூபான்னு கொடுத்து வாங்கறோம்ங்களா ஒரு வடை பத்து ரூபா் என்ன மேக்சிமம் சின்ன சா இருந்துச்சுன்னா சின்ன வடைக்கு ஒரு அஞ்சு ரா கொடுக்குறோம் இந்த பத்து வடைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுங்க ப முப்பத்து நூறு ஆயிடுச்சு நூத்தி இருபது ரூபாய் ஒரு ஒரே கிளாஸ் ரெண்டே கிளாஸ் இதுல என் கிட்டத்தட்ட பன்னெண்டு வடை வந்ச்சுங்க நல்லாவே தாராளமா வெளியில வாங்கறதை விட வீட்டு வீல போறதே பெட்டர்ன்னு தோணுது என்ன ஒண்ண ஒர்க்லோடு அதிகம் கொஞ்ச நேரம் அதிகமா செஞ்சுட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆச்சு எனக்கு எல்லாமே கழுவி ரெடி பண்றதுக்கு எல்லாமே கழுவிட்டு மதியானத்துக்கு மறுபடியும் சாதம்வச்சு ட்டு குழம்பு செய்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்ட தண்ணி வேற இன்னைக்கு விட்டுட்டாங்க திருவிழாவேறன்ன ரெண்டு நாள் கழிச்சு திருவிழா நிறைய ஒர்க் இருக்குங்க ஏன் கேக்குறீங்க அவ்வளோ வேலை இருக்குங்க
எனக்கு ஒரு டவுட்டுங்க இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ண போகும்போது நைட் அஞ்சு மணிக்கு தூக்கம் வரலன் சொன்னீங்க என்னோட கால்குலேஷன் படி பாத்தா அஞ்சு மணின்றது எப்படியுமே நைட்டு் வரமாட்டேங்குதேங்க
என்னங்க புரியலங்க நீங்க
அஞ்சு மணின்றது எப்படி பாத்தாலாம் நைட்டுன்னு வரமாட்டேந்தேங்க
காலையில தாங்க கணக்கது அதிகாலை அதான் சூரியனை உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிங்க அது இப்ப ஆறு மணிக்கு கொஞ்சம் வெளிச்ச பிச்சமா ஆயிட்ட சூரியன் வருதுன்னா கொஞ்ச இரவு நேரத்துலே கொஞ்சோ விடியர் காலைல நாலு டூ அஞ்சுலா வந்து நீங்க ஏந்தீங் லா இந்த பிரபஞ்சோ வந் து ரொம்ப க்ளீன்னா இருக்கோங்க எந்த மனுஷனோட நடமாட்டோ இர்காது சொல்லுங்க நைட்டு இல்லங்க காலைலதா விடி காலைலங்க என்னங்க தூக்கோ வர்துனு நம்ம படுக்கறதே பன்னெண்டு ஒரு மணிக்கு திடீர் முழிச்சு பாத்தா விஞ்சு போனா ஒரு மண் நேரக் கூட ரெண்டு மண் நேரக் கூட நல்லா தூக்கோ வரமாட்டுக்குது அதுக்கப்பறோ ஆ நைட்டு தோச சாப்ட்டு படுத்தன்னா எனவோ நெஞ்சு எரிச்சல் இருந்துட்டே இருக்கு எனக்கோ சரியான படி தூக்கமோ இல்ல
தூக்கோ வராத்துக்கே ஒரு ஐடியா சொல்ட்டுமாங்க எங்க ஒரு கூமுட்ட ஃப்ரெண்ட் டு ஒருத்தர் சொன்னாங்க காலையிலே கால்ல குதிக்கால்ல வந்துட்டு தேங்காய் எண்ணெய்ய கொஞ்சோ நல்லா தடவிட்டு தூங்குணுமாங்க
ஆமாங்க பண்ணீங்ளா நீங்க
ஆ இல்லீங்க அந்த ஃப்ரெண்ட்டு சொன்னாங்க இன்னொ ஃப்ரெண்ட்டுகே இப்போதோ ப்ப இல்லன்றாங்க அவுங்குளுக்கு அதுத்தாங்க ஐடியா உங்குளுக்கு சொன்னுனுகிறே
அதுதாங்க பண்ணி பாத்திருக்கே நா கூட யூடியூப்ல பாத்தங்க இந்த நெத்தி புருவத் த்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் அழுத்தி புடிங்க ஒடனே தூக்கோ வரோ அப்டின்றாங்க இன்னோனு வந்து கைய இந்த அக்கு பஞ்சர் வந்து அந்த ஆவ் என்னதந்த சுண்டு விரல் த இர்க்லிங்ளா சுண்டு விரல்ல வந் வே ஆ கட்ட விரல வச்சு வ ச்சு அம்த சொல்றாங்க கீழ அது ஒரு பத்து நிம்ஷம் நீங்க பண்ணி தே இருக்கும் போது நம்பளே அறியாம அந்த இது யாவ் இந்த கோட்ட வாய்வு வருதுங்க நல்ல
வருதுங்க நா இப்போ நீங்க சொல்ல சொல்ல அம்துனா கோட்டுவாய் வந்துச்சீங்க எனக்கோ
அந்த மாரி தூக்கோ வருமா அக்கு பஞ்சர் வேற அழுத்தி விடணோ இந்த கை கால் வந்து ஒரு சில டைம்ல வந்து அந்த பாதத்துக்கு மேல கணுக்கட்டு மேல ஒரு வலி இருந்தனே இருக்கோ ஒரு சிலர்க்கு தூக்க இல்லன்னா அந்த எடத்துல வந்து ப்ரஸ் குடுக்க சொல்றாங்க கால் இந்த கட்ட விரல்ல ங அடிபாதோ இருக்கில் இன்னா அந்த எட்த்துல வந்து பத் பத்து நிமிஷோ அமுத்தினே இருக்கணமோ புடிச்சுட்டே இருக்கணூ டைட்டா புடிச்சுட்டு இருக்கணூ அந்த மாரிப் பண்ண சொல்றாங்க ஒரு சிலர் வந்து கட்ட ல வந்து கட்டவிரல்லே வெளக்கெண்ண வெளக்கெண்ண உட சொல்றாங்க விட்டுட் டு கட்டவிர நகத்து மேல விட்டுட்டு குளிச்சிர்ணுமா அப்ப நம்ம ஒடம்புல இருக் க்கிற சூடெல்லா வெ தணிச்சிடுதா நல்ல தூக்கத்த குடுக்குதாமன உடல் சூடு வந்து அதிக் வேர்த்த நேரத்துல தா தூக்கோ கூட குடுக்றதில்லியா இதெல்லா பாத்துக்குவே பா ஆனா ஸ் செஞ்சு பார்த்தருக்கேங்க நானு யோகா செய்வே எல்லாமே செய்வே பட் வந்து இது எனக் து ஒரு நல்ல விஷ்யமாதா
அது செரி இப்ப நீங்க செஞ்சஸவட உளுத்தவடையா காரவடியா
உளுத்த வடங்க
உளுத்தவடயில என்ன போட்டு செஞ்சீங்க
வெங்காயோ கருவேப் பில கொத்தமல்லி ஆ ப ச்ச மொளகா ஆ இஞ்சி பூண்டு கொஞ்ச கொஞ்சோ நா கொஞ்சமா ஒரு ஸ்மெல்லுக்காக போடுவே இஞ்சி பூண்டு ஒன் ஆ பேஸ்ட் மாரி கொஞ்சோ போட்டுக் வா அரிஞ்சிலாப் போட மாட்டே அப்டியே போட்டுப்பே கொஞ்சே அதுக்கப்றோ வந்து இது பெருங் ங்காயத்தூளு கொஞ்சோ கல கொஞ்சோ ஸ் சோடா மாவு ஒரு பிஞ்சு சோடாமாவு ஒரு பிஞ்சோ ப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நல்லா வருங்க நீங்க வேங்காயம் வேணனா ஸ்கிப் பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சனை இல்ல அரிசி மாவுல லாஸ் இது வந்து ஆட் பண்ணிக்க க்கலா அரிசிமாவ நீங்க ஆட் பண்ணுங்க நெஜமாவே சூப்பரா இருக்குங்க அரிசி மாவு போட்டாவே என்ன ஒண்ணு அந்த சுட்டு அரைமணி நேரத்துல சாப்பிடரணம் அது அப்பதா வந்து அந்த கிறிஸ்னஸ் ஒரு நீட்டா வரு ஓரளவு நல்லா இருக்கு இல்ல உ நீங்க ஒரு மணி நேரோ ஒன்றரை மணி நேரோ விட்டீங்கன்னா அது வந்து நமுத்து போயிட்டு நமுத்து போயிட்டு அஹ் ஒரு மாதிரி பச பாஞ்சியா இருக்கறது சாப்பிட முடியலங்க நீங்க எதனா டிப்ஸ் என
நானு இப்டியே தா உளுத்த வடை செய்வே அதே மாதிரி ஆனா வெங்காயோ கொஞ் நெறைய வெங்காய போடுவே நெறைய வெங்காயம் போட்டு வடைய குட்டி குட்டியா போடுவாங்க
அப்
நீங்க பன்னெண்டு வடன்ற இடத்துல நானு ஒரு இருபத்தஞ்சு வட போடுவாங்க
அடேங்கப்பா சூப்பர்ங்க சூப் சூப்பர்ங்க ஆனா உன்னா கொஞ்சோ பெரிய சைஸ் தா போட்டே இன்னைக்கி நானு
ஆ பெரிய சைஸு போட்ட உள்ள வெறு மாவாட மேந் தா எண்ணைய உங்களுக்கு புடிக்குது இல்லைங்க ஒரு வெந்து வேகாதுன்னு சொல்லிட்டு
என்னங்க ஒரு லிட்டர் ஆயில் ஊத்திடுங்க நீங்க ஹாஃப் லிட்டர்ல ஊத்தனீங்கன்னா அது மூழ்காது
அது எங்க வீட்டல அந்த சுட்டை எண்ணெயையு திருப்பி சாப் ப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால நா எண்ணைய கொஞ்சம் கம்மியா அப்பப்போ சுட்டு செய்ற மாரி
இப்ப எதுக்காக நானும் சுட்டேன்னா நேத் புதுசா ஆயில் வாங்ன்ன இன்னைக்கு பிரிச்ச இன்னைக்கு ஆயில் ஒரு பாக்கெட் பிரிச்ச சேரி அதுக்கப்புறம் சான்ஸ் கெடைக்காது அதுக்கப்புறம் ஆயில் கம்மி ஆயிடுச்சுன்னா இது சுட முடியாதுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டேன் எப்ப ஆயில் வாங்கி பிரிக்கிறன்நோ புது ஆயில்
ஆ சுட்டு பின்னாடி ஒரு லிட்டரு இருக்குமா அந்தி எண்ண அப்டி
இல்லங்க குறஞ்சிடு ஒரு கால் லிட்டரு குறஞ்சிடு நீங்க அர லிட்டர் இருந்தாதா முக் முக்காவாசி நெறையே எண்ண இழுத்துறோ நீங்க நறைய எண்
பண்ற தப்பு என்னன்னா எண்ணெய்ய வாங்கி ப்ரெஷ் சுஷா யூஸ் பண்ணணோ எல்லா சாப்பாட்டுக்கும் அத நீ வடைய சுட்ட உடனே ஏற்க் கேன்மே ஒரு முற காய வச்சுட்டேங்க காய வச்சா அதோட வ் வ இத எல்லாம் போயிடோ ஸ்டென்த்து எல்லா மொத்தமா போத்தி வடைய வடை கி நல்லா இருக்கோ அது அது கடையில்ல சொல்றவங்க மட்டும்தா அந்த மாறி அதே ம் அதே எண்ணெய்ல செட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க நம்ளுக் அப்டி எல்லா தேவயில்ல மொத் தே எண்ணெய ஊத்தி ஒரு முற கைய் வச்டேயில்ல ரெண்டாவது முற சமைக் வைக்கிம் போது எண்ணெய எல்லா டேஸ்டு இல்லாம போயிடோ இந்த எண்ணெய ஒரு நாள் நாளைக்கு மேலே வச்சு ன்னா வாசன வந்துரு
அப்டிங்களா ஆ ஆ ஆ
மொத்த எண்ணெய் இருக்கே அதனால நம்ம பூரி சுட்டுக்கலா அதனால நம்ப வட சுட் விட்டுக்கலா அப்டின்னு நல்லா நினைக்காதிங்க
ஆ
மத்த எண்ணெயில கொஞ்சு கொஞ்சோ உங்களுக்கு எவ்ளோ தேவயோ ஒரே கால் லிட்டறன்னா கூட அத சுட்டுட்டு அந்த எண்ண மீதி எண்ணெய ஃப்ரெஷ்சாவே வச்சிட்டு சமையல் யூஸ் பண் பண்ணுங்க ரெண்டாவது முற சூடு பண்ணா அந்த எண்ணெயோட இதெல்லா போயி நம்மளுக்கு பாய்
ஆமாங்க ஏன்னா இப்ப நம்ம அந்த வட போட்ரோ இல்லைங்களா அது உளுத்த உளுந்து அ ஸ்மெல்லு வரூ கருவேப்பில்ல ஸ்மெல்லு வரூ எப்டிருந்தாலு அந்த ஸ்மெல் வரு அந்த ஆயில்ல ஓகேங்ளா எப்டியு நீ அர லிட்ரு ஒரு லிட்ரோ கோ ரொம்ப வருசத்துக்குளா வச்சுனு போறதடவ ரொம் மாஸ் மிஞ்மிஞ்சி சி போனா ஒரு வாரத்துல காலி ஆயிடு அந்த எண்ணெ
அது புரியிது
ஆ
கிற பண்ணிட் வோ வாசன வர்றதுக்குள்ள நம்ப காலி பண்ணிடுவோ ஆனா ரெண்டாது முற அத சூடு பண்ண கூடாத் தே இப்ப கடைங்கள்ல எல்லாம் போயி அ இது பாக்கறாங்க இல்லைங்ளா
ஆமாங்க
து ஃபுட் ஆஃப் பீசரல்லா அ ரெண்டாது முற மூணாவது முற அத சூட் பண்ணா அது பாய்சனா மாறு ஒடம்புக்கு கெடுதல் ஒரு எண்ண அது எந்த எண்ணெயாருந்தாலு ரண்டாது மொற மூணாவது மொற ட்டா சூடு பண்ணன்னாலே அது அவுங்குளுக்கு கெடு இதல்ல நீங்க அது மாரி யூஸ் பண்ணகூடாது வெச்சிருந்தன்னு ட்லியு அதே அப்பளந்தாங்க பண்றோ
நன்றிங்க நன்றிங்க நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா இணையலா நன்றி தோழி நன்றி தோழி